ஹலோ ஹலோ ஆ நல்லா இருக்கேன்ம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கே இன்னைக்கு எப்டி போச்சி உங்களுக்கு நாளு
நல்லா போச்சுமா என்ன உ உ நீங்க அவ் அவ்வளோ கால் பண்றதே இல்லயே இல்லன்னா மொதல்லா மொ நெறைய ஆர்டர் எல்லாம் குடுத்தீங்க இப்ப நறைய ஆஃபர்ல்லா போட்டு கூட நீங்க வாட்ஸ் அப்ல எதும் மெசேஜும் பண்லயே என்ன பிஸியா
ஆமா ஏன்னா இப்ப யூனிஃபார்ம் ஸ்கூல் டைம் இல்லயா டைலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அதுல கொஞ்சம் பிஸியாயிட்டே அதனால தா நீங்க ஆஃபர் போறது பாப்பே ஆனா என்னால வந்து ஆர்டரு பண்ணி ஃபோன கையில எடுக்கறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து பேச வருவாங்களா மற அதுக்கப்பறோ எனக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சுதா ஞாபகோ வரும் ஏதோ நம்ம விஷயம் ஒன்னு மறந்துட்டோமே ஏதோ ஒண்ணு பண்ணது எப்டி அப்டின்னு சொல்லிட்டு நா யோசிச்சிருக்கே அந்த மாரி ரேஞ்சுல சுத்திட்டு இருக்கே நானு
வந்து அட்லீஸ் மந்த்லி ஒரு ரெண்டு வாட்டியாச்சு பிரவுனி ஆர்டர் குடுத்துருவாங்க இன்னு ஒ ஒரு ஆர்டர் கூட வரலயே உங்க கிட்டருந்து என்னடாது அப்டின்னு நா அதா யோசன பண்ணிட்டே இருந்தே இந்த மாசம் ஃபுல்லா நீங்க எதுமே குடுக்கவே இல்லையே அதா என்ன ஆச்சு சேரி கேக்கலான்ட்டுதாம்மா ஃபோன் பண்ணே
ஆமா அதுதா நா அது சொல்றேனே ஒரு டைம்ல்லா வந்து நா தண்ணி குடிக்கிறதுக்கே இல்ல சாப் பிட்றதையே வந்து ஒரு செகண்ட் யோசிப்பே இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமா இல்ல இன்னைக்கு தண்ணி குடிச்சோமா ஏன்னா வந்து சடனா எதவும்
எக்ஸ்ட்ரீம் லேவலா போயிட்டு இருக்கு என் ஞாபகம் ம
எக்ஸ்ட்ரீம் லெவல் அ ப்ரஷர் மாரி ஏன்னா வந்து சட்டன்னா ஒருத்தர் வாருவாங்க ஏன் என்னனுடைய பசங்களோட டிரஸ் தச்சிட்டிங்களான்னுவாங்க மா யாரும்மா நீங்க தலையும் இல்லாம் வாலு இல்லாம இப்டி சொன்னா ஃபர்ஸ்ட் யாரு எந்த என்ன ஸ்கூல் அதல்லா சொல்லு ஞாபகமா எனக்கு தெரியும் அப்டின்ட்டு எனக்கு இந்த மந்த அ போன்லயே வந்து ஏகப்பட்ட ஒர்க்கு காலியாயிட்டு
ஓ சேரி சேரி ரொம்ப பிஸியா ஆயிருக்கீங்க போலருக்கு ஆ சேரி
இப்ப அதெல்லா ச்சு ஓடிருக்கே அய்யயோ யாரோ ஃபோன் பண்றாங்க சவுண்ட வந்தாலே ஒரு பீதிலே சுத்துறே அய்யோ யாரோ ஃபோன் பண்றாங்க யார் பண்றாங்கன் தெரிலயே அப்டினு
இல்ல இப்ப பிரௌனில வந்து புதுசு புதுசா போட்டுட்டு இருக்கேமா இப்ப ராகிலயே நெறய பேர் வந்து ஹெல்த் த்தி வருஷனா கேக்குறாங்க
ஆமா ஆமா நானே உங்ககிட்ட ஆர்டரு பண்ணலான்னு தா நெனச்சிட்டுருக்கே ஏன்னா வந்து இப்ப சுத்தி எங்க கிட்ஸ்ல்லா ஸ்கூல் போக ஆரம்பச்சட்டாங்களா இப்போ ஏதாவது ஹெல்த்தியா குடுக்கணும் ப்ரிப்பர் பண்ணணுன்னா
ம்
சடனா ஏதாவது ஒன்னு நம்ம அம்ச்சு விடணுன்னா
ஆனா ஆனா மொதல மாதிரி ஆ மொதல மாதிரி கேக் பிஸ்னஸ் இப்ப அவ்ளோ இல்ல இருந்தாலு வந்து இப்ப வந்து ஹெல்தி வருஷன்றப்போ அவ வந்து அத வந்து ம மெக்கெட இதுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஸ்லா முடில இப்ப மத்த பிரௌனில்லாங்கூட
வாங்கணு நெறய இருக் இல்லையா உங்களுக்கு திங்ஸ்ல இருந்து ப்ரவைட் பண்றது எல்லா நீங்க தா அழஞ்சு திருஞ்சு வீட்டு போ மா இப்ப உங்களோட ஓன் பிசினஸும் பாக்குறதுன்றது கஷ்டோ இல்லயா அது நீங்க கஷ்டமாதா உங்களுக்கு இருக்கு ஏன்னா வந்து நம்ம பசங்களுக்குனு போது நம்ம வீட்ல எப்டி நம்ம ஹல்தியா குடுக்கிறோமோ அந்த மாரி நீங்க நீங்க அந்த மாரி நீங்க ரெடி பண்ணிட்டீங்க
ஆ ஆமாமா எ இப்ப வந்து நெறய பேர் வந்து ரா பிரௌனி கேக்குறாங்க இப்ப வந்து க கருப்பு கவுனி அந்த ரைஸ் வாங்கி அந்தல பிரௌனி பண்ண ஆரம்பிச்சுடோ இப்ப அந்த மாரிலா நியூவா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாதா நம்மளுக்கு சேல் நடக்கு ச் நம்மளு என்னது சொல்றது அப்டேட் ஆனாதானேம்மா ச் அடுத்தவுங்க வாங்குவாங்க
ஆமா கண்டிப்பா இப்ப நெறய பேர் வந்து நெறய இப்ப நெறய கேக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லயா வீட் வீட்லயு சேரி ஒரு ஷாப்லயு சேரி இப்போ ஹெல்த்தியா நீங்க வந்து ராகில செஞ்சு அத வந்து நட்ஸ்ல இருந்து அந்த மாரி நீங்க இன்னோவேட்டிவா யோசிக்கணு இப்ப நெறய மக்கான ஸ்டார்ட் ஆயிருக்குல்லையா மக்கானம்ல இருந்து கூட நெறய பேர் ஹெல்தி த்தியா ரெடி பண்றாங் பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லி ஆனா உங்களுக்கு என்ன காஸ்ட் ரொம்ப அதிகம் ஆகு அந்த அந்த
ஒண்ணுதா மெக்கெடுறது ஒண்ணுன்னா காஸ்ட்டு ரொம்ப இப்ப வந்து கருப்பு கவுனி அரிசி எல்லா வந்து எ இப்ப நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அந்த அரிசிய ரொம்ப ரேட்டு் இப்ப அத எடுத்துட்டு வந்து காய வச்சுட் மிஷின்ல குடுத்து அரச்சு அத வந்து கரெக்டா அந்த பொரோசிஜர் அந்த மெஷர்மெண்டு கரெக்டா இருந்தா தா பிரவுனி பர்ஃபெக்டா வரு இல்லனா அந்த மேல வந்து ஒரு மாரி ஆயிடு
ஓ இந்த இதுல இருக்கு நா என்ன நெனச்சேன்னா அந்த இது இல்லயா மெசர்மெண்ட் இந்த அளவுக்கு போட்டு ரெடி பண்ணா போது அப்டி உங்களுக்கு அதுல அவ்ளோ வருத்தோ இருக்குல்ல
ஐய்யோ இல்ல ஒவ்வொன்னு நுணுக்கமா கொஞ்சோ எதனாச்சு கொஞ்சோ ஜாஸ் இப்ப கூட அப்டியே சொதப்பிடு பேக்கிங்ல மட்டு ரொம்ப பாத்து பாத்து செய்யணு ச் இப்ப இப்ப இட்லியே கூட நம்ம இல்லப்பா இட்லியே கூட எப்பனா ஆப்ப சோடு ஜாஸ்திய ஆச்சுன்னா என்ன ஆயிடு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரு ஒரு மாரி ஆயிடு
இல்லைன்னா ஆப்பசோட கம்மியா போட்டோம்னா கல்லு மாரி ஆயிடு அந்த மாதிரி
இட்லில்லா நறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நா வந்து வீட்ல அரச்சு செஞ்சா உளுந்து நல்லா இருந்துச்சு ஆ இட்லி அன்னைக்கு சாஃப்ட்டா வரு அந்த உளுந்து பத்தி தெரியாம நா இட்லியே அரைச்சுட்டேன்னா ஒரு டைம் கல்லா வரு நா யோசிப்பே பேன வாட்டி நல்லா தான அரச்சோ நல்லா புஸ்ன்னு வந்துச்சு இந்த வாட்டி ஒரு ஆள அடிச்சு தள்ற மாதிரில வருது கடக் முடக்ன்னு உ த வீல வைக்கிற மாட்டே நானே யோசிப்பே நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கே என்ன பண்ணோ தெரியல ன் சொல்ட்டு அது வந்து என்ன அப்புறோ கண்டுபிடிப்பே
அதே மாரிதா இந்த பேக்கிங்லயும்ப்பா கொஞ்சொ எதனா கொஞ்சொ சொதப்புச்சுன்னா அவ்ளதா எல்லாமே சொத ப்பிடு நம்ம வந்து திருப்பி வ புதுசாதா பண்ண வேண்டியதுதா ஏன்னா இது இது நம்ம சாப்பட போறதில்ல அடுத்தவங்களுக்கு குடுக்க போறது குடுத்து பேரு கெடுத்துக்க கூடாது இல்லியா
ஆமா நீங்க அது பிசினஸா வேற பண்றீங்க அது எவ்ளோ உங்களோட வொர்க் ஸ் நெறைய இருக்கு இல்லையா அதெல்லா நீங்க வந்து ச ச அசால்ட்டா விட்ற முடியாது இல்லயா ரொம்போ கஷ்டோ அது
அதா அந்த மாரி ஆஃபர் மாரி போட்ரு கேம்மா உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க உங்க பசங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க ஓகேங்ளா ஏன்னா வந்து எனக்கு பல்கா செய்யும் போது கொஞ்சோ ஈஸியா இரு
ஈஸியா இருக்கு ஓ புரியுது புரியுது ஆ கரெக்ட்டு
கே என்ன ஆ எவ்ளோ வேணுன்னா எனக்கு மொதல்ல நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்னா அதுக்கேத் த மாரி நானு வந்து மத்தவங்க ஆர்டர் பண்ணது சேத்து உங்களுது சேத்து பண்ணிடுவே அதுக்குதா
ஓ சேரி சேரி ஆமா உங்களுக்கு எல்லாரோடவு ஒண்ணா பண்ணிட்டா ஈஸியா இருக்கு அதுக்கேத்த மாரி நீங்களு பிரிப்பேர் பண்ணிப்பீங்க
ஆ இது மட்டு இல்லாம ஆ ராகி ப்ரௌனி ஆ அது இல்லாம அசாட்டட் பிரவுனியு பண்றம்மா நானு அசாட்டட் பிரவுனினா தெரியுல்ல உங்களுக்கு நட் ஸ் போட்டது தனியா அப்புறமா வந்து ரெட் வெல்வெட் பிரவுனி அப்புறமா அந்த ஒயிட் சாக்லெட் பிரவுனி மில்க் சாக்லெட் பிரவுனி ஆ எ ஆ அப்றமா வந்து ஃபெராரோ ரோச்சர் பிரவுனி அந்த மாரில்லாங் கூட இருக்குப்பா
நெறைய ஆ டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு இப்போ நெறைய கொண்டு வந்திருக்கீங்களோ
ஆமா ஆமாம்ப்பா ஏன்னா என்ன பண்றது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி கேக்கும் போது அது அது மாரி நம்மோ பண்ணிதான ஆவணு பசங்களுக்கு சாக்லேட்ஸ் னா ரொம்ப புடிக்கு அது சாக்லேட்ல மேல வச்சு வ இப்ப போன போன வீக்ல வந்து அந்த மாரிதா ஆர்ட்ரு பண்ணிருந்தாங்க வெறு ஃபெராரோ ரோச்சரே வச்சு கேட்டுருந்தாங்க பரவால்ல காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியா இருந்தாலு பரவால்ல அப்டின்ற மாரி கேட்ருந்தாங்க அந்த மாரி சொன்னா நம்மளுக் கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்‌ஷனா இருக்கு ஒவ்வொருத்தங்க இதுக்கே இவ்ளோ வெல சொல்றீங்களே அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க அதுதா எனக்கு இன்னு பெஜாரா இருக்கு இது க்கு வெலன்னா நம்ம எத் ய அதுக்கு எடுக்கிற மெ எவ்ளோ மெனக்கெடுக்குறோ அப்டின்றத அது பாக்க மாட்றாங்க ஒவ்வொருத்தங்க
அது ஒண்ணு நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்றோந்தா வந்து அவங்க ரேட்டே வந்து கொறைங்கன்னும் போது அது வந்து நம்ம காஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மோ அவ்ளோ திங்ஸ் எல்லாமே அவ்ளோ பர்ஃபெக்டா இருக்கணுன்னு சொல்லிட்டு நம்மோ ஒரிஜினல் குவாலிட்டி யூஸ் பண்ணிருப்போ ஒரிஜினல் ஐட்டம்ஸ் போட்ருப்போ அது வந்து அவங்க கம்மி பண்ணுங்கன்னும்போது நம்மளுக்குதான ரேட் அடி வாங்கு
நா வந்து வ அ இதுவரைக்கு வந்து ப பிரௌனி பண்ணதுல வந்து எல்லாமே ப ப்யூர் பட்டர் யூஸ் பண்ணிதாம்மா பண்றது ஏன்னா அப்பதா வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து மறுநாள் நம்ப சாப்படம்போது கூட நல்லா இருக்கு ஆயில் யூஸ் பண்ணா ஒரு மாதிரி அந்த ய் ஆயில் ஸ்மெல் கொஞ்சோ வர ஆரம்பிக்கு அதனால நா பட்டர் யூஸ் பண்ணிட்டே ஆமா ஹாடு ஆயிடுந்தா அது ஹாடு ஆவறது வந்து ரொம்ப நம்ம ஓவர் பேக் பண்ணா ஹாடு ஆயிடு மத்தபடி வந்து ஆயில் போட்டாலு நம்ளுக்கு ஒன்னு தெரியான்னு வச்சுக்கோங்க ஆனா வந்து மறுநாள் வச்சு சாப்டும் போது அந்த ஸ்மெல் கொஞ்சோ நம்ளுக் தெரியு பட்டர்ல அப்டி கெடையாது நம்ம ம் பட்டர்ல அப்டி கெடையாது நல்லாருக்கு
ம் ரீஃபண்டாயிலு பாம் ஆயில்லா கூட யூஸ் பண்றாங்களா அந்த அந்த மாரி ஐ
இ இல்ல இல்ல இல்லம்மா இந்த பாமாயில்லல்லா யூஸே பண்ணக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் ஓ கே யூஸ் பண்லா பேக்கிங்க்கு இப்ப நார்மல் கேக்ன்னா நம்ம பராவால்ல யூஸ் பண்ணிக்கலா ஆயிலு ஆனா வந்து இதுக்கு ப்ரௌனிக்குல்லா வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணாதா அது நல்லா இருக்கு பிரௌனி வந்து நம்ம எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்புலா நம்ப அந்த மாரி ஆனா கேக் அந்த மாரி அஞ்சு நாள் வச்சு சாப்ட முடியாது ஏன்னா கிரீம்ல்லா நம்ம போட்ருவோ இல்லயா
ஆமா கண்டிப்பா அது ஒன் டேக்கு மேல தாங்காது
ம் ம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுதா ஒரு ரெண் டூ டேஸ் ஸ் அவ்ளோ தா மேக்சிமம் டூ டேஸ் தா அதுக்கப்றமெல்லா நம்ம சாப்டக்கூடாது
ஓ சேரி சேரி ஆமா நம்ம வந்து ப்ரிஃபர் எவ்ளோ பண்ண முடியுமோ அவ்ள தான நம்ளால முயற்சி எடுத்து நம்ம செஞ்சு குடுக்க முடியு அது வந்து அவுங்க கொற கண்டுபிடிச்சு இத ஏன் நீங்க இவ்ளோ ரேட்ல ப போட்டிங்க நம்மள் வந்து அமௌண்ட் சொன்னதுக்கே சரி செய்யுங்கன்னு போது நம்ம தைரியமா செஞ்சிருவோ ஆனா சடனா அது ரெடி பண்ணி குடுக்கும் போது க இது டிஸ்கவுண்ட் பண்ணு போதுதா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு எவ்ளோ இது பண்ணி நம்ம ரெடி பண்ணிருக்கோ அப்டின்னு சொல்லிட்டு அது அவுங்களுக்கு தெரியாது
ஆமாம்பா செரி நா நா என்னென்ன ஆஃபர் போட்ருக்கே எ என்கிட்ட என்னென்ன ப்ரௌனி இருக்கு அதெல்லா ஒங்ளுக்கு ஒரு கேட்லாக் மாரி நா உங்களுக்கு சென் பண்றேன் டாம்ப்லேட் மாரி செ சென் ட் பண்றே அத பாத்து நீங்க சூஸ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நாளைக்கு ஓகேங்ளா
ஆ ஓகே கண்டிப்பா
ஆ கொஞ்சம் பாத்து மறந்துற போறீங்க ஞாபகமா சொல்லுங்க பசங்க கிட்ட காம்ச்சீங்கன்னா அவுங்களே ஒங்ளுக்கு ஞாப்படுத்தி விட்டுருவாங்க பிரச்சனயே இல்ல
மெ மெசேஜ் பண்ணுங்க நடுவுல கண்டிப்பா நா உங்ளுக்கு ஆர்ட்ரு நா குடுத் தரே எனக் தேவ் படு து சரிங்களா ம் சரி வைக் சரி ம்